ஹலோ
கேக்குதா ஆ கேக்குது
என்ன பண்ற எங்க போனே இவ்ளோ நேரோ
கொஞ்ச பிஸி சாப்ட்டியா
ஓ சாப்ட்ட சாப்ட்டே
ஆமா நீ என்ன இந்த நேரத்துல தா எப்பவ்மே குளிப்பியா
ஏ
இல்ல நீ குளிச்சிட்டு ஃபோன் பண்றேன் சொன்னியா
இல்ல இல்ல ஒர் நிம்ஷோ அ நா வந்து என்ன பண்ணே கால்லனா அது ரொம்ப சில் தண்ணி வருமா
ம்
இப்போ குளிச்சா சுடு தண்ணி நல்லா வரு அதனால தா குளிச்சுட்டு வந்தே ம் நீ என்ன பண்றே சாப்ட்டியா
ஓ சாப்ட்டே
இன்னா சாப்ட்ட
பருப்பு கொழம்பு
பருப்பு கொழம்பா
ம் நீயு
நா பொராட்டா
சரி சரி
சிக்கன் போடுவாங்க நெனைச்சே இன்னைக்கு போட்ல
அப்றோ என்ன கொழம்பு
ஆ பொரோட்டா அப்றோ வந்து சாம்பார் மாரி செஞ்சுருக்கா குருமா மாரி
பொராட்டாவு சாம்பாருமா
சாம்பாரு இல்ல குருமா மாரி எதோ
ம்
ஆ நல்லாதா இருந்ச்சு நான்வெஜ்ஜு செய்வாங்கன்னு நெனைச்சே பண்ல
ஒரு வேல நாளைக்கா இருக்கு நான்வெஜூ நான்வெஜ்ஜு நீயு வெயிட் பண்ணிட்ருக்க
ஆமா எப்போ செஞ்சு தர பேஸ் சாப்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீங்கன்னா கறி கறி கறி கறினே சாப்ட்டு இருப்பீங்க ஜாலியா
எனக்கு வந்து எனக்கு கறி சாப்புட்றதே அவ்ளவா புடிக்காது அனால எங்க வீட்ல வந்து
எனக்கு புடிக்கு இது பீஃப் புடிக்கு பீஃப் நல்லா சாப்டுவே
வீட்ல வந்து வற்புறுத்தி சாப்ட வைக்குவாங்க என்ன
சாப்டு ஏன் புடிக்காதா
அவ்ளவா புடிக்காது அதுக்கப்றோ இப்போல்லா வந்து அப்டியே சாப்ட்டு சாப்ட்டு கொஞ்சோ பழகிடுச்சு இப்போலா இது சாப்புட்றே ஸ்டார்டிங் வேல சுத்தமா சாப்டாமருந்தே
சாப்டு சாப்டு இப்போ சாப்ட்டு நல்லா ஒடம் பாத்துக்கோ சிக்கன் எல்லா சாப்டு நல்லா
சரியா
ம் அப்பறோ நா சும்மா வந்து ஏ என்ன பண்ணே இன்ஸ்டாக்குள்ள போயி ஓ ஐடி இருக்கான் தேடி பாத்தே நாம மியூச்சுவல் ஃபிரெண்ட் இருக்கா ஆ ஆமா
ஆ
நா பாத்தே உன்னோட ஐடி உன்னோட ப்ரோஃபைல்ல வாட்ஸப் ப்ரொஃபைல் இருக்குற அதே அதே ஷட்டு அதே எடோ
ஆ அதே புக்கே பட் வந்து ஏன் ஃபேஸ் தெரியாது
ஆமா
ஆ
அத் தான
ஆமா ஆமா
பாத்தே
அப்புறோ ஏ ரெக்வஸ்ட் தர்ல நீங்களா தர்விங்ளா
இல்ல நா வந்து உங்க்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறோ ரெக்வஸ்ட் வந்து நீ வந்து அக்செப்ட் பண்ணிருவேல்ல உடனே அதுக் வேண்டிதானா வெய்ட் பண்ணே உங்கிட்ட இன்னைக்கி சொல்லிட்டு ஆ
குடு கோலபத் பண்றிங்
ஓகே
என்ன பண்ண இன்னைக்கி ஃபுல்லா ம் எப்டி போச்சு மார்னிங் மெசேஜ் பண்ண அது கூட நீ பாக்காம விட்டுட்ட
அயோ இன்னைக் ஒரே எனக்கு டென்ஷனு நீ காலி நீ காலையில எணிச்சதுமே
ம்
காலைல எழுச்சோனே சும்மா ரீல்ஸ் பாக்கலானு சொல்லி ரீல்ஸ் பக்கோ போனே
ம்
ஃபஸ்ட்டு ரிலே என்ன இன்ஜினிரிங் எல்லா வேஸ்ட்டு இன்ஜினீரிஸு இன்ஜினியர்ஸ்க்கு கெடைக்கிற வேல வந்து பிசிஏ படிச்சவ்ங்களுக்கே வந்து அதன விட வே அதுன விட வேல்யூ இருக்கு இன்ஜினியரிங்கல்லா சுத்தமா வேஸ்ட்டு
நீங்க வந்து எவ்ளோ கஷ்டப்பட்டாலு நாங்க வந்து ஈஸியா வந் து நல்லா ஈஸியா படிக்கிறது ஈஸியா இருக்கு ஒர்க்கு நல்லா கிடச்சிடு செலரியு நல்லா வாங்கிட்லா ஐ மீன் இந்த குரூப் எடுத்து நல்லா படி த்றாங்க
அதுதா அப்டின் சொல்லி ஒரு ரீலு பாத்தனா காலையிலந்து ஒரே டென்ஷனு ஆமா என்னடா இப்டியெல்லா போடுறாங்க நறைய பேரு சொல்லியு கேள்வி பட்டுட்டே
அப்டி எல்லா இருக்காது பயப்படாத நீ வந்து நல்லா படிச்சுரு காலேஜ்ல நல்ல பிளேஸ்மெண்டட் வாங்கிரு நல்ல ஒர்க் போயிரு
அ பிளேஸ்மெண்ட்டு பிளேஸ்மெண்டே வாங்கினாலு நம்ம ஊர்ல கெடைக்காம் வெளியூர்ல எல்லாதா கெடைக்குமாமா வெளியூர்ல எல்லா அனுப்ப மாட்டாங்க என்ன அப்போ அது வேஸ்ட்ட் தான அப்ப அது வேஸ்ட் தான்
சொல்லிருக்கா என்னோட என் என்கு எனக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் கோ க்ளோஸ் ரொம்ப அவ்ங்க வந்து சொன்னாங்க இந்த மாரி எங்களுக்கெல்லா வந்துடு இந்த மாரி கோய்ம்புத்தூர் அஞ்சு சாய்மீன் வெளிய எல்லா பிளைன்ஸ்லால்ல விடமாட்டாங்க அ லவ் லவ் எல்லா பண்ணாக்குட ரொ வீட்ல எல்லா ரொம்ப ஸ்டிட்டு ஆ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு இங்க நீங்களா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பிங்ளா எப்போதுமே
ஆமா அப்டிதா இருக்காங்க ஆமா
நீ நா கேள்விப்பட்ட மாரி எல்லாருமே எல்லாருமே ஒரே மாரி இருக்கீங்க
அதா நா பேசாம பிஎஸ்சி எடுத்தரலான்னு இருக்கே
பி எஸ் சி ஆ பி எஸ் சி எடுக்கலா
எங்க மிஸ் ஒரு தடவ சொல்லியிருக்காங்கங்க இன்ஜினியரிங் எல்லா போகாம
நெறையா ஸ்கோப் இருக்கு பி எஸ் சிக்கு ம் எடுக்கலா
இன்ஜினியரிங் எல்லா போகாம டீச்சிங்தா நம்மளுக்கு பொண்ணுங்களுக்கு வந்து டீச்சிங்தா நல்லது அப்டின் சொல்லி
இன்ஜினியரிங் வந்து ரொம்ப டஃப் நம்மளா ஒரு ஒரு இது க்கப்றோ வந்து நம்மளால மு அய்யோ என்னடா இதுன் பயித்தியோ புடிச்சிடு இன்ஜினியரிங் எல்லா சோ உனக்கு படிக்கணு படிச்சிடலா அப்டின்னு தோணுச்சுனா எடு இன்ஜினியரிங் எடு இல்லனா பி எஸ் சி ஆ டேட்டா சயின்ஸ் அந்த மாரி எடு நல்லா இருக்கு நெறையா இது இருக்கல்ல
அதுதா பேசாம அத எடுத்தர்லாமான்னுதா நா பாக்குற
இப்ப வந்து டேட்டா சயின்ஸ்க்கு நெறையா ஸ்கோப் இருக்கு டேட்டா சயின்ஸ் அது எடுக்கலா ம்
நாயி நா வந்து டீச்சிங் போறனா இப்ப டேட்டா சயின்ஸ் எடுத்தாலு அதுலயே எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கெடைச்சுந்தாலு வெளியூர்லதா கெடை க்கு அப்போ என்னால போ முடியாது அதுனால நா பேசாம பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு படிச்சிட்டு போ
கம்ப்யூட்டர் டிச்சர் ஆயிரு
ஆ அந்த மாரி டீச்சரா போயர்லா
ஆ அந்த மாரி வேணா போ எ னா உங்க கல்ச்சர்க்கு வெளியு விட மாட்டாங்க உங்கல இவரு வந்து நம்ம வேலைக்கு போகாம இருக்க முடியாது
அதா அதா பேசாம அந்த மாரி பண்ணிர்லாமான்னு ஒரு ஐடியா
ஆ டீச்சர் ஆயிரு அந்த மாரி
இன்ன இன்னிக்க கா கால எத்தரதா பேசாம எதோ ஒரு காலேஜ்ல போய் அட்மிஷன போட்டர்லாமா அப்டின்னு ஆனா இப்ப நல்ல காலேஜ்ல எல்லா அட்மிஷன் அட்மிஷன் க்ளோஸ் ஆயி
சீட்டு முடிஞ்சிருச்சு நீ வந்து கவுன்சிலிங் போட்டல்ல எந்த நீ கவுன்சிலிங் போட எந்த கோர்ஸ் குடுத்த எந்த கோர்ஸ் இது பண்ண
நா வந்து சி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுக்கலான்ட்டு இருந்த
நீ வந்து கவுன்சிலிங் வந்தது அந்த காலேஜ்ல எந்த காலேஜ் கெடைக்குதுன் பாட்டு பி எஸ் சியே எடுத்துரு ஒரு நல்ல காலேஜ்
அப்டியெல்லா எடுக்க முடியாது இன்ஜினியரிங் போட்டா இன்ஜினியரிங் மட்டுந்தா குடுப்பாங்க
தா அப்ப என் ம் நா ஃபர்ஸ்ட்ட் வந்து ஒரு காலேஜ் இது பண்ண எது எந்த காலேஜ் தெரிமா பேயின்ஸ்ந்தா அது வந்து நல்லா இருக்கு ஃபீஸ்ம் கம்மி நெறையா கல் ச்சுரல்ஸ் நடக்கு எங்க காலேஜ்ல எங்க காலேஜ்லருந்து ஒரு கொஞ்சோ தூரந்தா
ஓ
அதுக்கு சேர்லான்தா இருந்த அதுக்கப்றோ வந்து என் கசின் சொன்னல என் கசின் இங்க சேந்தான்னு இங்க சேந்துட்ட
அப்டியா நானு அந்த மாரி எதோ ஒரு காலேஜ்ல போய் படிச்சிர்லா அப்டின்னு இரு
ம் என்ன ஒரு மூணு டிகிரிதன
வேஸ் ச்சே எனக்கு இப்பதா தோனுது அது வேஸ்ட்டா போயிருமோ அப்டினு படுச்சுட்டு வே வேலைக்கு போறதுக்குதா படிக்கிறது வேலைக்கு
ஆமா வேலயே கெடைக்கலன்னா வேலைக்கு விடமாட்டாங்கன்னா அப்ப எதுக்கு படிக்க விடனு லூஸ்சு மாரி ம்
இங்க பக்கத்ல நெறய ஸ்கூல் இருக்குல்ல படிச்சு முடிச்சுட்டு அந்த ஸ்கூலுக்கெல்லா போய் கேட்டு சேர வேண்டியதுதா அவ்ளதா
அவ்வளோதா நீ உ பாட்டுக்கு நல்லா படிச்சுது ஒரு டீச்சர் ஆயிரு கம்ப்யூட்டர் சயின்ஸு அது வேற ஒரு டீச்சர் ஆய்ட்டு ஒரு நல்ல ஸ்கூல்ல ம்
அது முடியலையா கவர்மெண்ட் எக்ஸாம் இதா
ஓ
கவர்மெண்ட் எக்ஸாம் எதா எழுதுனா அப்டி எல்லா தோனுது இப்போ
உம் ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் செட் ஸ்டடி மைண்ட்ல இது ரொம்ப யோசிக்காத அது பண்லா இது பண்லா அப்டி பண்லா ஒரு விஷயத்த பண்லான் எடுத்தா அதயே பண்ணிரு போது நெறயா யோச்சா அப்றோ எது கன்பியூஷ ஆயிறு ரொம்ப அது பண்றது இது பண்றது அந்த எக்ஸாம் தா இந்த அ இத வந்துறதா ஓ டென்சாயிரு
நா அப்டிதா யோச்சுகிட்டே இருப்பே இன்னைக் காலேயில யோசிச்சட்டு யோசி யோசி யோச்சு தலவலி வந்துருச்சு என்ன பண்ணறதுன் தெரியாம பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற என்னென்னவோ பண்றேனானு கொஞ்சோ கூல் ஆகுறதுக்கு வேண்டிட்டு
டான்ஸ் எல்லா ஆடுனியோ
ஆமா அப்பதா கொஞ்சமாச்சு கூல் ஆகணு அப்டின் சொல்லிட்டு நானே எனக்கு இல்லாட்டி வச்சுக்கோ தலைக்கு பிரரெஷர் அடிச்சு அவ்வளோ தா
நாளா வந்து உ நல்லா சாப்டுவே டென்ஷன் ஆயிட்டா டென்ஷன் ஆயிட்டா சேடா கோ ஒரு மாரி ஃபீல் ஆனா அப்டில்லானா நல்லா சாப்ட்டு நல்லா ஒரு பாட்டு கேட்டுட்டு இருப்பே
உம் ம் ம் இந்த மேரி எல்லாந்தா சில பேர் இப்டி தா சாப்டுவாங்க டென்ஷனானா
ம் நா சாப்டுவே நல்லா
சேரி ஒரு பத்து நிமிஷோ கழிஞ்சு கூப்புட்றே
செரி கூப்புட்றியா
ஆ
ச் செ ஆ